ஹலோ எப்பிடி இருக்கீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கேங்க சும்மா நானு வந்துட்டு யூடியூப் பாத்துட்டு வேலையெல்லா முடிச்சுட்டே செரி‌ போன் எடுத்து அப்டியே ஏதாவது ‌செர்ச் பண்ணிட்டே இருந்த சோ அப்ப அது வந்து ஒரு டாபிக் ஒண்ணு வந்துச்சுங்க தொண்ணூறுகளில் வந்துட்டு பிடிச்ச நடிகர்கள் நடிகைகள் இப்ப இருக்க கூடிய நடிகர் நடிகைகள் அப்டிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எல்லா போட்ருந்தாங்க அ சோ அது பாத்துட்டு அப்டியே உக்காந்துட்ருந்தே கரெக்டா நீங்க கால் பண்றீங்க
ஆமாபா அது வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல நம்ப வயசு பிள்ளைங்களா இருக்கும்பொழுது அது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா தா இருக்கு ஆனா ஒரு வயசுக்கு மீறி கொஞ்ச நம்போ அ போய்டுச்சின் வச்சீங்ள அதெல்லா அத யோசிக்கிற மாதிரி தோண மாட்டுந்துல இப்ப இருக்குற பசங்கள பாத் ‌த்தா நம்புளு அப்போ அப்டிதா இர்ந்திருக்கோ நம்ப இவுங்கள பிடிக்கு அவுங்கள பிடிக்கு பிரெண்ட்ஸ்ஸுங்குள்ள‌ பேசற்து இதெல்லா பாக்கும் போது நம்புளு அப்டித்தா இருந்திருக்கிறோ ஆனா பசங்கள வந்து கட்டுப்படுத்தவு முடியாது ஏனா அவுங்ளோட ஜாலி அதுதால்ல
ஆமா ஆமாங்க கண்டிப்பாங்க நா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இரு க்கும்‌ போது ஒரு நடிக நடிகைகள பிடிக்கு அப்பற பெருசாகும்போது து அதுவேற மாறி‌ ஒவ்வொரு காலகட்டங்கள்லயு ஒவ்வொருத்தர் வந்துட்டு அப்டியே சேஞ்ச் ஆயிட்டே இருக்காங்க நா சின்ன வயசுல இருக்கம் போது மீனா மட்டுந்தா அழகு அப்டினு நெனச்சிருக்கே அன்னக்கி மீனா மேடம் மட்டுந்தா அழகான கண் இருக்குது அவுங்கள தா எனக்கு ரொம்ப பிடிக்கு அப்டின் நென்ச்சிட்ருந்த அப்பறம் போக போக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகைகள வந்துட்டு எனக்கு பிடிக்க ஆம்பிச்சுச்சு அதே மாறி ரம்பா எனக்கு ரொம்பவுமே பிடிக்கு அவுங்க பாக்குறதுக்கு அவ்ளோ நல்லா இருப்பாங்க அவுங்களோட ஐஸும் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கு அவுங்க ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கு அப்டி இருந்துச்சு அதே மாதிரி நடிகர்னு எடுத்துட்டீங்கன்னா அ எனக்கு சின்ன வயசுல இருந்து விஜய் மட்டுந்தாங்க இப்ப வரிக்கு எனக்கு விஜய் தா ரொம்பவுமே ஃபேவ்ரெட் அ விஜய் சார் அப்டின்னுதா சொல்லனு சாரி அவரு என்ன விட வயசு ரொம்பவுமே ஜாஸ்தி ஆனா நடிகர் நடிகைகள மட்டு இப்பத்திக் நம்ம பேசு போது நம்ம அவுங்கள பத்தி எப்பவுமே ஒரு ஒருமைல பேசற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க அ என்ன சொல்றது எனக்கு விஜய் பிடிக்கு திரிஷா பிடி கு அஜித் பிடிக்கு அப்டிங்கிற மாதிரி ஒருமைல பேசுறோ அவுங்களோட அது என்ன சொல்றது அவுங்களுக்கு கொஞ்சோ மருவாத குடுத்து பேசனுங்கறது என்னுடைய கருத்து
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா பா அது ஏன் பாத்தீங்னா அவுங்க வந்து நம்போ என்னிக்குமே அவுங்க வந்து ஹீரோவா தா இருக்காங்க இப்போ ரஜினிகாந்த்து கூட எடுத்துக்குங்ள அவரு பாத்தீங்னா நம்போ வந்து பொறக்குறதுக்கு முன்னாடியே நெறைய படங்கள்ளா நடிச்சிரு பாரு ஆனா இப்பவு பாத்தீங்னா அவர் ஹீரோவா தா நடிக்கிறாரு அப்டி இருக்குற பட்சத்துல நம்ப வந்து அவரு இப்ப இருக்கற ட்ரெண்ட்லேயே தா நாம்ம பாத்துட்ருப்போ அப்போ அவரு வந்து அ ஏத்துக்குறதுக்கு மனசு வரலையா என்னன் தெரில ஆனா இதுவே நம்ம நேர்ல ஒரு பாக்குற சந்தர்ப்போ வந்துச்சினா நம்ப வந்து அவுங்கள போயி ஒருமையிலியோ என்னவோ பேச மாட்டோ சார் அப்டின் தா நம்போ பேசுற மாதிரிதா ஒரு சூழ்நெல அமையு இது வழக்கமாயிட்ச்சுப்போ அது ஒண்ணு பண்றதுக்கு முடியாது நம்ப்ளால நம்பள நம்முளுக்கு தெரிஞ்சி நம்ப வந்து மரியாத குடுத்துக்லா வேற அந்த மாரிதா சொல்ல முடியு இல்லையா
ஆமாங்க ஆமாமா‌ கண்டிப்பாங்க எனக்கு வந்து பாத்தீங்கனா அ நீங்க சொன்ன மாதிரி ரஜினி சார் வந்துட்டு அ இப்ப எல்லா படங்கள்ளயுமே வந்துட்டு ரொம்பவுமே மாசா நடிப்பாரு ஆ வில்லன் கி ட்ட அதிகமா அடி வாங்க மாட்டாரு அ ரிவென்ஞ் எடுக்கு போது வில்லன வு ட ஒரு படி மேல போயி வில்லன அடிக்கிற மாரிதா ரிவெஞ்ச் இருக்கு ஆனா அவருடைய பழைய படங்கள்ல பாக்கு போது நெறய சோகங்கள் இருக்கு ரொம்ப என்ன சொல்றது இல்ல இல்லையே இவரு ஒரு மாஸ் ஹீரோ வா சே அப்டிங்கற மாதிரிதா எனக்கு வந்துட்டு இத் தோனு இந்த ஆறுல இருந்து அறுவது வயது அப்டின்னு ஒரு படோ இருக்கு ஆறுல இருந்து அறுவது வரை அப்டினு ஒரு பட இருக்கு அந்த படத்துல வந்துட்டு நம்ம பாக்கற மாசா இருக்கக் கூடிய ரஜினி சாரே கெடயாது அவரு டோட்டலா டிஃப்ரெண்டா அப்டியே அந்த படத்துக் கு என்ன சொல்றது ஒரு குடும்ப தலைவனுடைய கதாபாத்திரத்த ஏற்று அவர் நடிச்சிருப்பாரு அதுக்கேத்த மாரியே வந்திருப்பாருங்க ஆ நெறய சோகங்கள் இருக்கு நெறைய என்ன சொல்றது அந்த வீட்ல எந்த பொருளுமே இல்லாத நெலமைக்கு போம்போது கூட அவரு அப்டியே தத்துவம் பேசிட்டு உக்காந்துக்குவாரு அதெல்லா பாக்கு போது அவ்ளோ நல்லாருக்கு அப்டிப் பட்ட படங்கள்ளா பாக்கு போது அதுவு ஒரு வகையான ஒரு ஃபீல் குட் நல்லாவே இருக்கு அவருடைய நடிப்புமே ரொம்பமே அருமையா இருக்கு அதாவது எப்பவுமே ஒரு மாஸ் ஹீரோனா நாங்க மாசாதா பண்ணுவோ சிகரெட் எடுத்து பத்த வச்சுட்டு நாங்க நடந்தா அப்டி ஒரு பாட்டு இப்டி திரும்புனா இப்டி ஒரு பாட்டுன் இல்லாம ரொம்ப இயல்பான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாங்க எனக்கு அது ரொம்பவுமே புடிக்கு அதே மாதிரி இந் த பழைய நடிகர் ஒருத்தர் இருக்காரு அவரு நாகேஷ் சார் அவரு ரொம்ப ரொம்ப நல்லா நடிப்பாருங்க நகைச்சுவையா இருந்தாலு செரி ஒரு அ ஒரு விஷயங்கள் வசனங்கள பேசி அழுக வைக்கறதுலயாருந்தாலு சேரி அவ்ளோ நல்லா இருக்கு இந்த நீங்க பழைய படோ பாத்திருப்பீங்களானு தெரியாது அந்த படோ வந்துட்டு எதிர் நீச்சல்னு ஒரு படோ அ இப்ப நடிச்ச சிவகார்த்திகேயன் சார் நட்ச்ச படோ இல்ல அ அப்ப இருந்த நாகேஸ் சார் நடிச்ச படோ எதிர் வி நீச்சல் அப்டின்னு ஒரு படோ அந்த படத்துல அவ்ளோ நல்லா நடிச்சிருப்பாருங்க அவர படிக்கவே விடாம அங் இருக்றவங்க எல்லா அவர கூப்புட்டு கூப்புட்டு வேல வாங்குவாங்க சில சமயங்கள்ல அது காமடியா கொ காட்டுவாங்க சிரிப்பாருக்கு சில நேரங்கள்ல அது சோகமாருக்கு அதயு காட்டிருப்பாங்க அவ்ளோ நல்ல படோ அது அந்த மாதிரி படங்கள்லா பாக்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு அந்த நடிகருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ நல்லா நடிச்சுருப்பாரு இப்ப இருக்குற சில நடிகர்களுக்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா டைலாக் பின்னாடி ஒருத்தர் பேச பேச இவுங்களு பேசுற மாதிரி இருக்கு ஆனா அப்பல்லா வந்துட்டு அந்த டைலாக் அப்டியே மனப்பாடோ பண்ணி அந்த ஃபீலிங்கோட பேசுறது அப்டிங்கறது அந்த பழய நடிகர்களுக்கு தா அது வருன் நானு சொல்லுவே
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தீங்ன்னா அ நானுமே வந்து நறைய பழைய படங்கள் பாப்பே அந்த எயிட்டிஸ்சு செவன்டிஸ் படங்கள்லா நெறயவே பாப்பே இப்ப வர படங்கள் வந்து ஒரு முற பாத்தோம்னா அதோட போது அப்டின்ற ஒரு மனநெலை க்கு நம்ப வந்துருவோ ஆனா அந்த பழைய படங்கள் வந்து எத்தன முற பாத்தாலு அது ஏன் தெர்ல எனக்கு அத திரும்ப திரும்ப நானு பா க்ற மாரி ஒரு சூழ்நெலதா இருக்கு இன்னொன்னு என்னன்னா நம்ப வந்து நடிகர்கள் வந்து பாத்தீங்ன்னா அ ஹீரோ நம்ப பாக்குறோ அப்பல்லா வந்து ஹீரோன்னா அது ஒரு கெத்தா மாசா அது வந்து மக்கள் மனசுல வந்து இவுங்க ஹீரோனா நல்லது செய்றோங்கதா அ ஒரு விஷயத்துல கூட நம்பியார் சொல்லியிருப்பாரு அவுரு வந்து ஒரு எடத்ல போயிட்டு தண்ணி குடிக்க போகுபோது பாத்தீங்ன்னா எல்லாரு வந்து அவுர வந்து அடிச்சாங்ளா அ தொரத்தி அடிச்சாங்ளா என்னன்னா அவுரு வந்து எம்ஜிஆருக்கு வந்து அகேன்ஸ்டா எப்பவுமே ஒரு வில்லனா நடிக்றதுனால அந்த மாரி நடிப்பாரு அப்டின்ற அவுர வந்து உண்மையாவே அவுர வந்து அவுர சித்தரிச்சு வச்சிருந்திருக்காங்க அப்டிருக்கிற பட்சத்துல எல்லாரு தொரத்தி அடிக்கு போது அப்றோ தா வந்து அ ஒடியாந்துட்டு அதுக்கப்றோ புரிய புரியதுக்கே மக்களுக்கு அந்த இது இல்ல போலருக்கு ஆனா இப்ப இருக்ற சூழ்நெலைல பாத்தீங்ன்னா நம்போ சமூக வலைதளங்கள்லா நறைய வந்துச்சு ஹீரோவா நடிக்கிறவங்களோட அந்த நம்போ பர்சனலா போய் பாத்தோம்னா அவுங்களோட பர்சனல்ல பத்தி நறையவே நம்ப்ளுக்கு போடு பொழுது பாத்தீங்ன்னா ஒரிஜினல் வில்லனே அவுங்கள தா இருக்றாங்க அந்த மாரி இருக்கு இந்த வில்லனா நடிக்கிற நடிகர்கல்லா பாத்தா நம்போ மனசுல வந்து ஒரு கெட் ட‌ ஒரு அபிப்பிராயத்த எடுத்திருந்தாலு அவுங்க இயல்பாவே வந்து எந்த கெட்ட பழக்கமு இல்லாம இப்போ பாத்தீங்ன்னா ஆனந்த்ராஜு சார் கூட எடுத்துக்குங்ளே அவுரு கூட எந்த கெட்ட பழக்கமு இல்ல அந்த மாரி இருக்காரு நம்பியாரே எத்துக்குங்ள அவுரு பாத்தீங்ன்னா அவ்ளோ தெய்வ பக்தி அவ்ளோ அந்த ஆவ் அ சாப்பாட்டு வந்து வீட்ல செஞ்ச சாப்பாடு தா செய்வாரு ஹோட்டல்ல சாப்ட மாட்டாறா அவங்க மனைவிய கூட கூட்டின் போயி அது சாப்பாடு செய்யது அவங்க பெண்களுக்கு எப்டி மரியாத கொடுக்கணும் ஏன்னா அவங்க மனைவி வந்து அவ்ளோ எ மனைவி இல்லன்னா நா இல்ல அவங்க வந்து எனக்காக அவ்ளோ விட்டு குடுத் து போனாங்க எங்க போனாலு அவங்கல கூட்டின்னு போய் சமையலுக்கு கூட்டின் போய்டுவே அப்டின்னு அவ்ளோ பெருமையா ஒரு பேட்டியில பாக்கும் பொழுது இவ்ளோ வில்ல நடிகரா நடிச்ச ஒரு மக்கள் வந்து இவ்ளோ வெறுத்தவரு இவ்வளோ நல்லவரா அப் டின்ற மாரி எனக்கு அவர பாக்கும் பொழுது ரொம்பவே எனக்கு அவர புடிக்க ஆரம்பிச்சது ஏன் தெர்ல நம்பியார் அப்டின்னாலே எனக்கு ரொம்ப புடிக்கும் அதுக்கப்புறோ அந்த ஆனந்த் ராஜ் சார் அவுரு ய அவுருமே வந்து நறைய வந்து படங்கள் வந்து கெட்ட ஒரு கதாபாத்திரத் தா நடிப்பாரு இப்போ வந்து நெறைய காமெடியில வந்தாலுமே அவரு எனக்கு ரொம்பவே புடிக்கு நீங்க என்ன நனைக்கிறீங்க அத பத்தி
ஆமாங்க நீங்க சொன்ன இன்சிடென்ட்டு நானுமே கேள்வி பட்ருக்கே நம்பியூர் சார் வந்துட்டு இது மாரி தண்ணி குடிக்க போம் போது நெறைய மக்கள் அவர பாத்து தண்ணி குடுக்காம அவர் ரொம்பமே திட் டி‌ இருக்காங்க அத பாத்து அவரு ஓடி வந்திருக்கேன்னல்லா சொல்லிருக்காரு ஆ அது வந்துட்டு ரீசன் கூட அவரு சொல்லியிருந்தாரு அதாவது எ நடிப்புல வந்துட்டு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நா அப்படி ஒரு உச்சபச்ச விள்ளத்தனத்த நா காட் டி இருக்கே அதனாலதா வந்துட்டு மக்கள் என்னை இன்னுமே வில்லனா பாக்கறாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட கத கதாபாத்தரத்த நா நூறு சதவீதம் முழுசா முடிச்சிருக்கேங்கன்னு அவருக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக் காருங்க அப்புறோ இன்னொர் நடிகர் கூட நீங்க‌ சொன்ன மாதிரி அதாவது என்னுடைய மனைவி இல்லாட்டி நா இல்ல நா அவ இல்லாட் நா இல்லாட்டி கூட அவ வாழ்ந்துருவா அவ சர்வே பண்ணிடுவா ஆனா நா அவ இல்லாம என்னால இந்த பூமியில சர்வே பண்ண முடியாது அப்டிங்கற மாதிரி நீங்க சொன்ன மாரி நம்பியார் சார் வந்துட்டு சொல்லிருக்கிறாரு அ நெஜமாலுமே நெறய இடங்கள்ல வந்துட்டு சிலர் வந்துட்டு என்ன சொல்றது எப்பம்மே பெண்களத டிபெண்ட் பண்ணிதா எல்லா ஆண்களுமே இருக்காங்க ஒன்னா தாய் இல்லன்னா தாரம் இவுங்க ரெண்டு பேத்தையு தா டிபெண்ட் பண்ணி ஆண்கள் இருக்காங்க அவுங்கனால தனியா வந்துட்டு சர்வே பண்றதுங்கறது ரொம்ப ஒரு கடினமான விஷ்யமாதா இருக்கு அதனாலதா இந்த பூமில வந்துட்டு ஆண்களுக்கு துணையா பெண்களையும் படச்சுட்டாங்க போலருக்கு எனக்கு அவங்க சொல்லம் போது அப்படித்தா ஃபீல் ஆகு அப்பற இன்னொரு நடிகை வந்து பாத்தீங்கன்னா சில்க் சுமிதா மேடம் அவுங்கள வந்து அந்த டைம்ல வந்துட்டு ரொம்பம்மே வந்துட்டு தவறுகளா தவறா பேசிருப் பாங்க எல்லாமே பண்ணிப்பாங்க ஆனா இப்ப வர காலகட்டங்கள்ல அவுங்கள வந்துட்டு அவ்ளோ பெருமையா பேசுறாங்க நமக்குமே சின்ன வயசுல சில்க் சுமிதாங்கிறவங்க வந்துட்டு ஒரு கவர்ச்சியா நடிக்கக்கூடிய நடிகை அ அப்படிங்கிற மாதிரிதா நமக்கு தெரியும் ஒரு கவர்ச்சி நடிகைனாலே அவுங்களுக்கான ஒரு மதிப்பு இருக்காது அ சமூகத்துல அப்படிங்கற ஒரு பீலிங்லதா நாம இருந்திருப்போ ஆனா இப்ப வர நியூஸ் எலா வந்து பாக்கம் போது அவுங்க ரொம்பம்மே எல்லாத்துக்கும் மரியாத குடுத்துருக்காங்க அ பொதுவா வந்துட்டு டைரக்ட்ரையோ அ பெரிய பெரிய வாழ்காரங்கல்லா அவுங் மதிக்க மாட்டாங்க் ஆனா ஒரு டீ கோப் கொண்டு வந்து டீ குடுக்குற அண்ணாவ வந்துட்டு ரொம்பமே மதிப்பாங்க அப்டிங்கற மாரி எல்லா கேள்விப்பட்ருக்கே சோ அவங்க வந்துட்டு ரொம்பமே கஷ்டப்பட்டனால தா கஷ்டப்படுறவங்களுக்கு அவுங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்டிங்கறத நெறய படங்கள் மூலமா இப்ப வர நியூஸ்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுகிட்டது எனக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமா இருக்குது அவுங்க எடுத்து நடத்து நடிக்கக்க கூடிய ஒரு நடிப்புக்கு அவுங்களுடைய சொந்த லைஃபக்கு மே சம்பந்தமா சம்பந்தமே இருக்காது அப்டிங்கறத நா இப்த்தா போக போக போக புரிஞ்சுகிட்டேங்க அஹ் ஓகே நா திரும்ப உங்களுக்கு கால் பண்றே எனக்கு இன்னொரு கால் வருது
ஓகே ப்பா பாய்
பைய்